வணக்கம் சொல்லுங்க எப்டி இருக்கீங்க சாப்ட்டீங்களா
வணக்கம் தோழி நல்லா இருக்கேன் சாப்ட்டேன்தோழி நீங்க சாப்ட்டிங்களா
சாப்டன் தோழி இன்னைக்கு என்ன தலைப்பின் கீழ பேச போறோம் தோழி என்ன பாத்தீங்கன்னா சாதம் சாம்பார் ரசம் முருங்கைக்காய் பொரியல்
ஓ சரிங்க தோழி உம் என்னத்த என்ன தலைப்ப பேசலாங்க தோழி இன்னைக்கு
தோழர் சாரி தோழர் தோழி இல்ல
தோழர் ஓகே
என்ன தலைப்பு கீழ இன்னைக்கு பேசப்படும்
பயணங்கள் பத்தி பேசலாமே
பயணங்கள் பற்றியா கண்டிப்பாக நீங்க எந்த மாரியான பயணங்கள் மேற்கொண்டிருக்கிறீங்க எங்கெங்கெல்லாம் போயிருக்கீங்க அத பத்தி ஏதனா அனுபவங்கள் உ நீங்க பகிர்ந்து பகிர்ந்துகங்க முதல்ல அத வச்சு நா எனக்கு ஏதானும் நினைவு வந்தா நான் அத பத்தி பகிர்ந்துக்கிறே
கண்டிப்பா கண்டிப்பா தோழன் ஆ நாங்க வந்து அது எப்படின்னா எங்க நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு பணியில இருந்தே ஒரு ரெ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி
சரிங்க தோழி
அப்போ என்ன பண்ணும்னா எங்க நண்பர்கள் கூட எங்க கூட பணியில ஒர்க் பண்ணன் எல்லாரும் கூட சேர்ந்து நாங்க ஒரு பயணம் மேற்கொண்டோம் அங்க எப்டின்னா நாங்க நைட்டே கிளம்பிட்டு ஒரு ஆக ஊர் எப்டின்னா அறுபது பேர் பக்கம் போயிருந்தோம்
சரிங்க தோழி
நாங்க அறுபது பக்கம் எப்பிடினா ரெண்டு பஸ் சோச்சணும் ஒரு பஸ்ல நுப் முப்பது பேரும் இன்னொரு பஸ்ல முப்பது பேரும் போயிருந்தோம் ஆஹ் நாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து கேரளா போயிருந்தோம் கேரள முதல் நைட் நைட்டே கிளம்பிட்டோம் கிளம்பி இங்கிருந்து கேரளா போனும் நைட் ஃபுல் கின் ப் முழுக்க எப்டின்னா பயணத்திலேயே முடிஞ்சிருச்சு ஆஹ் காலையில தூங்கி எந்திரிச்சு ஒரு அஞ்சு மணி அஞ்சு ஆறு மணி இருக்கும் அந்த டைம் அந்த மணில நாங்க எந்திரிச்சப்ப ரெண்டு பக்க க்கும் மலையா இருந்துச்சு தூளும் மேகங்கள் நம் மேக மேகத்துக்குள்ள இருந்து சூரியன் வெளியே வர மாரி இருந்தது பாக்கவே அவ்வளோ அழகு இப்ப இருந்துச்சு அந்த இடம் அந்த சுத்திலும் இருந்த இரு இருக்கற அந்த மரம் செடி அந்த மலைகள் ரெண்டும் கீழே எப்டின்னா நம்ம க்கு கீழ வந்து மேகங்கள் இருந்தது மேகமுக்கு நடுவுல வந்து அந்த மா சூரியன் பாக்கவே அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு என்ன பண்ணிட்டோம்னா அத முடிச் ச்சட்டு எங்கந்து சரி அடுத்தது நம்ம இந்த வண்டில்லாம் போவாங்கள ஜீப் அந்த மாரி இதுல போகும் அ அதல வந்து போவோம் பயணங்கள் நெக்ஸ்ட்டு அடுத்தது போலாம் அப்டின்னு சொல்லிட்டு அடுத்தது நாங்க அதுக்கு போயிட்டோம் அங்க போயிட்டு அந்த ஒரு நாள் முழுக்க இந்த மாரி அ ஜீப் பயணம் அந்த இது மேற்கொண்டோம் அதுக்கப்பறம் உணவு அப்பறம் அந்த மொதல் நாள் நானே எல்லாமே டயர்டா இருப்பாங்க வேல சுத்தனது அந்த வண்டியில போயிட்டு வந்தது அந்த மாரி இருக்கிற டைம்லனா எல்லாம் ரூமுக்கு போயிட்டு எல்லாரும் டான்ஸ் ஆடுறது எல்லாருமே அறுபது பேருமே அந்த தீ நெருப்பு அதல்லாம் நடுவுல வச்சுக்கிட்டு சுத் த்துல அந்த பாட்ட எல்லாம் போட் ஆட்றது அந்த மாரில்லாம் இது பன்னோம் அ அந்த மாரி முடிச் வச்சுக்கிட்டு அதுக்கப்பறம் என்னனா அடுத்த நாள் பக்கத்துல கேரளா பக்கத்துல கொச்சின் இருக்கீங்கள
ஆமாங்க தோழி
அது அடுத்தது வந்து அடுத்த நாள் வந்து என்னன்னா நாங்க ஓர்ண்டலா போயலாம் போலாம் அப்டின்னு இதுக்கு முன்னாடி முடிவு பண்ணியிருந்தோம் அதனால அடுத்த நாள் வந்து நான அங்க ஒண்டர்லா போயிட்டோம் ஓர்ண்டலா வந்து ஒரு ஆளுக்கு வந்து ஆயிர த்தி ஐந்நூறு ரூபா சொன்னாங்க க கட்டங்கள் செரி ஓகே ஓகே அப்டின்ட்டு போயிட்டு கால என்ன பண்ணிட்டாங்கன்னா அஞ்சு மணிக்கெல்லாம் நீங்க வெளியே வந்துரணும் அப்டின்னு சொல்லியிருந்தாங்க ஓண்டர்லால ஆனா நாங்க என்ன பண்ணோம்னா நா உள்ள இருந்து வெளிய வறதுக் க்கே ஏழு மணி ஆயிருச்சு
ஓ நாங்களும் அதே மாரி பத் பாத்தீங்கன்னா எங்க குடும்பத்தாரோட இதுக்கு போயிருந்தோ தோழி கோயம்புத்தூர் அப்படியே ஊட்டி போயிருந்தோ அது எப்டி பிளான் எப்டி நாங்க அந்த பயணத்தை இது பண்ணோனு பாத்தீங்கன்னா முதல்ல நாங்க சேலம்ல இருக்கக்கூடிய முருகர் கோயில்னா ரொம்ப பேமஸ்ஸா ரொம்ப பிரபலமா இருக்கக்கூடிய அந்த முருகர் கோயிலுக்கு முதல்ல போயிருந்தோம் போய் முருகர பார்த் தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்பற வெளியே வந்தோன்னே வெளியே வந்த பிறகு அங்க சாப்பாடு எல்லா நல்லா இருக்கோன்னு சொல்லுவாங்க பொதுவாவே சேலம் இந்த மாரி திருப்பூர் அதுக்கப்பற கோயம்புத்தூர் இந்த இடங்கள் எல்லா சாப்பாடு நல்லா இருக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உம் அப்பற வெளியே வந்தவுடனே அங்க எது எ அங அங்க இருக்கக்கூடிய கடைகள்ல எந்த கடைகள்ல உணவு நல்லா இருக்கோ அப்படின்னு நாங்க பார்த்து அங்க போய் சாப்பிட்டோம் சோ சொன்ன மாரியே நல்லாதான் இருந்து ச்சி சாப்பாடு அது முடிச்சுட்டு அதுக்கப் அப்ற பாத்தீன்னா நேர கோயம்பத் ர் போயிட்டோ கோயம்பத்தூர்ல பாத்தீங்கன்னா ஈஷா இருக் இல்லைங்களா ஈஷா கோயில் அ ஆமா அங்க போயிருந்தோ அதுக்கப்பறம் பார்த்தீங்கன்னா ஈஷா முடிஞ்ச உடனே இதுக்கு போயிருந்தோம் பிளாக் தண்டர் பிளான் பண்ணிருந்தோ
ஓ ஆமா சேலத்துல இருக்கு
இல்ல கோயம்புத்தூர் மேட்டு கட்டுப்பாளையம்ல இருக்கு பிளாக் தண்டர் அதுல பாத்தீங்கன்னா காலையில ஆறு மணிக்கு உள்ள போயிட்டோ திரும்பியோ ஈவினிங் ஆறு மணிக்கு தான் வெளியே விட்டாங்க அதுல நல்லா இருந்துச்சு அந்த ஒரு நாள் ஃபுல்லாவே நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணோ எல்லாருமே ஃபேமிலியோட போயிருந்ததுனால அத்த அவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க அத்த பசங்க எல்லாருமே வந்திருந்தாங்க அவங்களோட நேரோ அது நல்லாவே கழிஞ்சு அதுக்கப்பறம் வெளியே வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அப்படியே ஊட்டி கிளம்பனோ மேல மேட்டுப்பாளையம் முடிச்சுட்டு ஊட்டி வேணு ஊட்டிதான் அங்க போற வலிதான் ரொம்ப அருமையா இருந்துச்சு முதல்ல வந்து செக் போஸ்ட்லயே மான்கள் பார்த்தோ நிறைய ஒரு பத்து பதினைஞ்சு மான்கள் வந்து அங்க பக்கத்துல அந்த செக் போஸ்ட் பக்கத்துல அந்த பாக்கு தோட்டோ இருந்தது அந்த தோட்டத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லா மான்ங்களா இருந்துச்சு பார்க்க கூடிய தூரத்துலயே இருந்துச்சு அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு பா க அதுக்கப்பறம் பார்த்தீங்கன்னா மேல போக போக நீர்வீழ்ச்சி அந்த போற வழியிலேயே அந்த டர்னிங்ல பாத்தீங்கனா நீர்வீழ்ச்சி இருந்துதூ ரோடு அந்த ரோடுக்கு பக்கத்தலயே அப்படியே கீழே போகுது இந்த ஃபால் ஃபால்ஸ ரொம்ப நல்லா இருந்துச்சு நீர்வீழ்ச்சி பாாக்வே ரொம்ப அருமையா இருந்துச்சு ஹ பொதுவாவே பா்த்தீங்கன்னா நீர்வீழ்ச்சி ன்றது வந்து கொஞ்சம் தூரமாவோ இல்ல அந்த ஊருங்களுக்கு ஊருக்குள்ளயோ போய் பாாரக்குற மாதிரிதான் இருக்கும் ஆனா நாங்க அந்த மேட்டு ப்பாளையம் ரோட்ல ரோட்ல இருந்து நாங்க அந்த ஊட்டிக்கு நாங்க போன ரூட்ல பாத்தீங்கன்னா கொஞ்ச தூரம் கொஞ்ச தூரம் அந்த டர்னிங்லயே பார்த்தோம் அந்த வளைவுகள்லயே நீர் வீழ்சி பார்த்தோம் ரொம்பவே அருமையா இருந்துச்சு தண்ணியும் ரொம்ப அதிகமா வந்துட்டு இருந்துச்சு அப்படியேப்ப அந்த ப ஆமா ரொம்ப அழகா இருந்துச் சேரி தோழி அதுக்கப்புறம் பாத்தீங் ன்னா போக போக யானை வந் வந்துருச்சு நடுல
அஹ்
நாட்டியானை வந்துட்டு அதை வந்து துரத்திட்டு இருந்தாங்க அஹ் இந்த வனத்துறை ஆளுங்க காவலர்களெல்லாம் அத தரத்திக்கிட்டு இருந்தாங்க அத பாக்கறதுக்கு இன்னும் பிரமிப்பாவும்
ஆனா உங்களுக்கு பயமா எதுவும் இல்லையா அ
ஆஹ் பயமாதான் இருந்துச்சு அஹ் ஆனா அவங்க அந்த வனத்துறை காவலர்கள் எல்லாம் இரிந்ததுனால அவ்வளோ பெருசா எதுவும் பயம் பயம் இல்ல ஏன்னா அவங்க துரத்திட்டு இருந்தாங்க அந்த பக்கம் காட்டுக்குள்ள அனுப்புறதுக்காக அத துரத்திட்டு இருந்தாங்க அந்த ஏததோ வெச்சுட்டு அஹ் அந்த துரத்தர்த்துக்கு க்கான அந்த எததோ நெருப்பு புகை அந்த மாரி எல்லாம் போட்டு எத எதோ துரத்திக்கிட்டு இருந்தாங்க சரி அதனால எதுவும் பெருசா முன்னாடியே கொஞ்சம் அந்த காவலர்கள் வந்து வண்டி நிறுத்திட்டாங்க இ போக கூடாது இந்த மாரி யானை வந்திருக்கு துரத்திட்டு இருக்கோம் கொஞ்சம் நிறு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பாதி தூரத்திலயே வண்டி எல்லாம் நிறுத்திட்டாங்க ஆனா எங்களுக்கு முன்னாடியும் கொஞ்சம் வண்டி வந்து மாட் டிக்கிட்டாங்க அங்க முன்னாடி வந்து மாட்டி இருக்காங்க அவங்கள ல அனுப்பதான் அந்த காவலர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அந்த யானைய ரொம்ப நேரம் ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா நாங்க அந்த காலையில கிளம்ப காலையில இல்ல இரவு நேரம் தான் நினைக்கிறோம் ஆறு மணிக்கு நாங்க மேட்டுப்பாளையம் பிளாக் தண்ண முடிச்சுட்டு வெளியே வரும்போது இரவு அது மேல போயிட்டு இருக்கோம் இரவு போகும்போது இரவு நேரத்துல ஃபுல்லா அப்படியே இருட்டா இருந்துச்சு அவரு ஏழு மணி ஏழரை மணி அளவு இருக்கோம் நாங்க நீர்வீழ்ச்சி பார்த்தது எட்டரை மணிக்கு பாத்தீங்கன்னா மேல அந்த யானை வந்து நடுவுல பாதையை மறைச்சிட்டு சுத்தி இருட்டா இருக்கவும் இன்ன வருது ஏது வருது ஒண்ணுமே தெரியவே இல்ல அந்த யானைக்கு மட்டும்தான் அந்த டார்ச் அடிச்சு காமிக்கிறாங்க டார்ச்சு அடிச்சி விரட்டுவோ அந்த புகையில அதுலதான் நாங்க பாார்த்தோம் அதுவும் எத்தனை இருக்குனானல்லாம் பாக்கல தூரமாந்து பாார்த்ததுனால ஒரே ஒரு யானை மட்டும் ரொம்ப பெருசா பிளிறிட்டே இருந்துச்சு அதை துரத்தத்துக்கே அவங்க ரொம்ப பாடுபட்டு அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் அங்கேயே ஆயிடுச்சு
அ ஆனா சொல்லப்போனா ச நைட் டைம்ல இரவு நே த்துல வந்து மழ மேல ஏறதுக்கு விட மாட்டாங்களே
இல்ல தோழி நாங்க அஹ ஆறு மணிக்கே நாங்க அந்த இதுக்குள்ள வந்துட்டோம் செக் போஸ்ட்ககுள்ள வந்துட்டோம்
உள்ள தாண்டி செக் போஸ்ட தாண்டி உள்ள வந்துட்டீங்க
மேலயே போயிட்டோம் கிட்டத்தட்ட ஒரு ஏழ்ர மணிக்குல்லாம் நாங்க ஆ ஃபேல்ஸ பாத் பாத்துட்டு வந்தோம் ஒரு மீடியம் லெவல் ஒரு பாதி லெவலுக் பாதி அளவுக்கு நாங்க போயிட்டோம் மேல நீர்வீழ்ச்சு பாத்துட்டு அதான் ஒரு எட்டர மணிக்கு அளவுக்குல்லாம் யான பாதைய மறச்சிடுச்சு நாங்க பாத்தீங்கன்னா பதினொ பதினோரு மணிக் மணிக்லாம் மேல போயிட்டோம் தோழி பதினோரு மணிக்கல்லாம் போய் அறயில இது பண்ணிட்டோம் தங்கிட்டோம் பதினொரு மணி ஆனா குளிர் அதிகமாவே இருந்துச்சு இரவு வெளியே எங்கேயும் போக முடியல இதெல்லாம் பாத்த ஒடனே ஏன் இதுக்கெல்லாம் நேரம் சரியா போயிடுச்சு அந்த பாதைய சரி பண்ணி அனுப்புது அனு அனுப்பவே அவுங்களுக்கு நேறோம் சரியா போயிடுச்சு மேலே போனவுடனே அதிகமா குளிரவும் யாரும் வெளியவே வரல எல்லாம் அறையிலயே படுத்துட்டு அப்டியே பேசிட்டு கொஞ்ச நேரம் அப்டியே எல்லாம் பேசிட்டு வெளயாடிட்டு அது பசங்க எல்லாம் வந்துருந்தாங்க அத்த பசங்க எல்லாருமே போகவும் அவுங்க பெரியவங்க எல்லாம் உக்காந்து பேசிட்டு இருந்தாங்க நாங்கல்லாம் போய் வெளயாடிட்டு அத மாரி பண்ணிட்டு அப்டியே படுத்துட்டோம் ஒரு பன்னெண்ட்ற அந்த மாரி படுத்துட்டோம் அதுக்கப்பறம் திரும்பியும் காலையில எழவே முடியல சுத்தமா எழ முடியல ஏன்னா அவ்ளோ குளிர் ஆனா ஜன்னல் வழியா அந்த சுத்தி இருக்க ஊருங்களலாம் பாக்கவும் ரொம்ப அழகா இருந்துச்சு
ஆமா எப்பவும் ப காலையில டைம் பாக்குறத விட நைட் டைம்ல அந்த இரவு நேரத்துல பா மொத அந்த லைட்டு வெளிச்சத்துல அந்த வீடு ச்சி தூரத்துல இருந்தாலும் அந்த வெளிச்சத்துல பாக்க சூ சூப்பரா இருக்குல்ல இப்டின்னா வீடு தெரியாது அந்த வெளிச்சம் மட்டும் தான் தெரியும்
பண்ணா தான் தெரியும் ஆனா காலையில பாத்தீங்கன்னா அந்த சுத்தி இருந்த இது எல்லாமே ரொம்ப அழகா தெரிஞ்சுது இரவ விட காலையில நாங்க பாத்தோம் ஒரு ஆறு மணிக்கு பாத்தோம் அந்த வியூ அந்த குளிர்ல ரொம்ப அழகா இருந்துச்சு ஊரே வீயூ எல்லாமே நாங்க அதுவும் இல்லாம ரூம் கொஞ்சோம் அற கொஞ்சோம் மேல போய் தான் புக் பண்ணிருந்தோம் அதனால அங்க போய் பாக்கும் போ சொல்லுங்க தோழி
சேரிங்க தோழன்‌ உங்கள்ட்ட பேசு நிகர் மிக்க மகிழ்ச்சி கண்டிப்பா அடுத்த அழைப்புல இனைவோம் தோழி ஒகே ஒகே